ஹலோ வண க்கம் தோழி
நல்லாருக்கே ஆ நல்லாருக் கே நீங்க எப்டிரு
நல்லாருக்கெ நல்லாருக்கெ தோழி வீட்ல ஒங்க வீட் ல எல்லாரு நல்லாருக்காங்ளா?
நல்லாருக்காங்க தோழி
செர் செ எல்லாரு நல்லாருக்காங்க
ஆ இரவுக்குல்லா உணவு செஞ்சாச்சா?
ஆஹம் செஞ்சாச்சு தோழி
செரி செரி சாப்பிட்டீங்களா இல்ல இனிமேல் தா
இனிமே தா இனிமேல் தா தோழி
அஹ
ஆ ஆமா நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா ம் ம் செரி செரி செரிங்க தோழி உங்களுக்கு இப்ப அந்த பர்கர் எல்லா செய்றாங்கல்ல பர்கர் எல்லா நம்ம வெளிய போய் சாப்பிடுறோம்ல்ல
நம்
அதெல்லா எப்டி உங்களுக்கு நேர வீட் செய்ய தெரியுமா எதுவும்
ஆ வீட்ல ஆமா கடைல் நம்ம சாப்பிடுறதுக்கு வீட்ல சாப்பிடறது ஓகே தானே இருக்கோம் என்ன அங்க கொஞ்சம் டேஸ்ட் ம் நம்ம வீட்ல செய்றதும் செஞ்சு சாப் பட்டோம்னா பழகிடும் ஒரு ஆசைக்கு சாப்பிடுறது
ஆமா கண்டிப்பா ஆமா எதயெல்லா எப்பயா தானே சாப்டுறோம்
உ ஆமா ஆமா எப்பயாது செய்றது தா அது பர்கர்லயே வந்துட்டு நெறைய வெரைட் டிஸ்சும் இருக்கு வெஜ்லயும் இருக்கு நான்வெஜ்லயும் இருக்கு இப்ப வந்து நம்ப பண்ணு வந்து கடைல வாங்கிலா வந்துட்டு அது வந்து வாங்குனா அதான் ஓகேவ
ஓ சேரி சேரி ஆமா பண்ணலா நம்ம வீட் டுல செய்யம்
ம் மயோனைஸ் மட் டும் வீட்ல செஞ்சுக்லா அதுவும் வாங்க வேணா இப்ப நம்ம வீட் ல செஞ்சோம்னா ஒரு நாள் தா யூஸ் பண்ணுவோ அத வந்து போட்ருவோம அவ்ள தா வந்துட்டு அதான் மைனஸ்க்கு வந்து ஃபஸ்டு என்னன்னா ஒரு ரெண்டு முட்டய ஒடச்சு ஊத்திட்டு அத வந்து பூண்டு ரெண்டு மெளகு ஒர் ரெண்டு போட்டுட்டு ஃபஸ்டு அத மட்டும் அரைக் கணும் நல்லா உப்பு கொஞ்சம் ஜீனி கொஞ்சம் போட்டு நல்லா அர ஒரு தண்ணிய தா இருக் க்கும் முட்ட வந்து ட்டு அரைக்கரக்க அப்டியே ஒரு இ தண்ணியாதான்ருக்கு அப்றமேட்டு நம்ம யூஸ் பண்ற சமயல் ரெசிபின என்ன இருக்கு பண்ணுங்க
ஆமா
கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்பூனா ஊத்தனும்னா அரைக்க அரைக்க நல் நல்லா ஒரு வந்துட்டு ஒரு கெட்டியா ஒரு ஒரு பேஸ்ட் மாரி வரு நல்லா அண்டமாடி நல்ல கெட்டியா வந்து ந்து ஒரு திக்கா இவங்ளுக்கு வர ப எடுத்து வச்சர்லா ஒரு பவுல்ல வந்துட்டு ம் இப்ப வெஜ் பர்கர்னா என்ன னா உருளகெழங்கு வேக வச்சு காங்க உருளக்கெழங் வேக வச்சுட்டு அத அதே மாரி மசி ட்டு அந்த மாரி ஒர் எண்ண ஊத்துங்க ம்ம் எண்ண ஊத் டி ஒரு வெங்காயோ கட் பண்ணி அத போட்டு வதக்கி ட்டு இந்த உர்ள நம்ப உர்ள கலங் மசியல்ஸ் தெய்வோல
ஆமா ம் ம்
தே மாரி கொஞ்ச லைட்டா கிண்டி வச்சிருங்க அதுக்கப்பற இங்க ம் ஆமா எட்டியா செஞ்சுட்டு இங்க டுந்து என்னன்னா இந்த உங்கள்ட வந்து ரஸ்க் தூளு ப்ரெட்டு தூளு அ அதல்லா இருந்துச்சுனா எடுத்து வச்சுக்கணு ப்ரெட்ட வந்து ஒரு ப்ரெட்ட டோஸ் து பண்ணிகுட தூள் எத்து வச்சுக்குனா
ஆ ஆமாமா இல்லனா ரஸ்க ரெண்டு மூணு போட் ட்டு அடி
ஆமா அந்த மாரி பண்டீங்கனா அத ஒரு தட்டுல போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு இதுல வந்து ட்டு ம் க மைதா மைதா ஒரு பவுல்ல ஒருஸ் பூன மட்டு கலக்கி அத ஒரு தனியா ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க இப்ப நம்ப அந்த இந்து பண்ணிருக் கொம்புருங்க அந்த உருளக்கிழங்கு ஆ அத என்ன பண்ணு ரவுண் தா ஒரு த ட்டி ஒரு அழகா தா வந்து வந்த கட்லட்
கட்லெட் செய்யற மாரி தா ம் புரியுது அ ம்
ம்ரஸ் குதுள்ள பண்ணி ட்டு அந்த மைதா டிப்பிங்கள போட்டு வந்ட்டு திரும்பி ரஸ்க் தூள்ள ஒண்ணு வச்சுட்டு வண்ட்டு ஒரு என் அத வந்து எண்ணெயில போட்டும் பொறிக்கலா சுமா என்னயவுத்தி பேன்லையு
பேன்ல ஓகே ஓகே ம்
அப்டினால அது நம்ப விருப்போ அது மாரி வச்சு ஒருப்ப வந்து ஒரு கொஞ்சோ ஒரு ஆறு ஏழு பர்கர் செய்யறோம்னா ஒரு ஆறு ஏழு இது செஞ்சு வச்சுக்கோங்க எடுத்து தனியா ஒரு தட்டல வச்சுக்கணு அப்புறோ அந்த முட்டக்கோசு இருக் கப்புறங்க அத வந்து இ அத அ கட் பண்ணி கொஞ்சோ வச்சுக்கணு தனியா
சரி சரி
வெங்காயோ வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணு தக்காளி வந்து ரவுண்டு ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கணு அவ்ளோதா தோழி இப்ப வந்து என்னன்னா பர்கர் எடு அப்றோ டொமேட்டோ சாஸ் ஒரு தடவுரோ ஒரு சைடு மயனுஸ் ஒரு சைட் தடவுரோ அந்த அ கட்லட் மாரி செ செஞ்சோ பாருங்க அது பேட்டிங்னு சொல்றாங்க போலது நடுலங் அத த்துக்கி வை வைக்கிறோ முட்டக்கோச மேல வெக் க்கிறோ
ஓ வெங்காயோ தக்காளி ஆ ஓகே ஓகே அதுமேல
என்ன சொன்னுச்சு
ஆ அப்டியே பண்ண க்ளோஸ் பண்ணிட வேண்டிதா செரி செரி செரி ஓஹோ ஆனா சிம்பிளா செஞ்சு குடுத்தடலா சின்ன பிள்ளைங்களுக்குலா வந்து வீட்டுல செஞ்சு குடுத்தட்லா நம்மளே ம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குளாக
அ ஆ இதுல என்ன பண்ணிரனு கடைல செஞ்ச மாரி பில்டப் பன்னிரனு நம்ப
வாங்குன மாரி சொல்லிட வேண்டிதா ஆமா ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா ஆமா ஆமா ஆ
பண்ணி வச்சரனு அத வச்சுட்டு
ம் அதா அதா ஆர்டரு பண்ணி வச்சது அப்டினு ட்
ஆமா இதே சிக்கன் பர்கர்ன்னு வச்சுக்கோங்க தொட பீஸா வாங்கிட்டு வந்தோம்னா அத வந்து எப்டின்னா தொட பிஸே ஒண்ணு வைக்கணும்னு பெருசு அவஸ் ல்ல அதே ஒரு நாலு பீஸாவே கட் சரிங்கனா இதே இந்த ம் மசாலா மஞ்ச தூளு மெளகாத்தூளு உப்பு இதெல்லா ஃபஸ்ட்டு தடவி வச் சென்னூர் ஒரு சைடு அது கொஞ்சோ தயிரு டீ ஊத்தி தயிரு ஊட்டி கொஞ்ச நேரோ ஊர் ஊற வச்சா நல்லா சாஃப்டா மெத்து மெத்துனு வரு
ஆமா ஆமா சிக்கன் வந்து அப்டி இருந்தாதா நல்லா இருக்கு ம்
அதுக்கப்புறோ என்னா இந்த முன்னாடி வச்சிருந்தோ பாருங்க ப்ரட் க்ரம்ஸ் உ அப்புறம் அந்த மைதா டிப் பின்னி அதேமாரி இதுல தடவிட்டு அதுல போட்டுட்டு திரும்பி இது பண்ணி பொறிச்ச எடுத்தோம்னுவைங் எனா நல்ல கே எஃப் சி உள்ள மாரி வந்துரு வந்ததுக்கு அப்புறஃ அதே மாரி நா வந்து மர் எதோ ரெண்டு எடுக்குறோ சாக்சு வைக்றோ மைய இன்னுசிக்கிறோ இந்த சிக்கன வக்கிறோ முட்டகோஸ் வெங்காயோ தக்காளி ம் இல்ல வெங்காயோ தக்காளி வேணும்னா வெறு சிக்கன்வந்சுமுல்
அச்சு மைனஸ் ஊத்திட் சாஸ்ஸையு ஊத்திட்டு குடுத்துற வேண்டிதா ஓ சரி ம் அதா அதா இப்பாதா எல்லாருமே வீட்டிலயே செய்ய ஆரம்பிச்சறாங்க முக்கால் வாசி பாத்தீங்கன்னா இந்த பீஸாவே இப்பல்லா வீட்ல செய்ய ஆரம்பிச
இதுல சீஸ் ஒரு து வச்சுர்தாங்க அந்த
ஆமா ஆமா அது வச்சு இன்னு நல்லா ஒரு இது இருக்கு கண்டிப்பா ம்
அதையு ஒண்ணு வச்சுக்கிறாங்க உள்ள வந்துட்டு இது மாரியு பண்றாங்க இந்த வெங்காயோ தக்காளிய நம்ம ரவுன் ரவுண்டா கட் பண்ணோம்ல இதே வந்து எப்டின்னா பொடி பொடியா கட் பண்ணி அது
ஓ உம் உம்
நான் அத மூணுதையும் கட் பண்ணி பண்ணி நல்லா மைனுஸ்ல போட்டு கலெட்
கடைக்கு அதை அப்படியே ஸ்டப் மாதிரி வச்சிறுங்க உம்
ங்க அந்த மாதிரி அது சப்பாத்தில கூடா வ வச்சி‌ ரோல் பண்ணி கொடுக்கலாம் உம் உம் வெஜ் உள்ளது இது
வெஜில உள்ளது ஓ சரி சரி சரி
சொல்றாங்க அவங்க சிக்கன் நிறைய வச்சிருக்காங்க ஆனா அது எத்தனை நாள
எத்தனை நாள்ல அதுதானே பயமா இருக்கு இந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்தா இந்த இதெல்லாம் சாப்பிட்டு இதுவாக்குது அப்படின்னா ஏன்னா அந்த சிக்கன பார்த்தா நமக்கு எப்படிதாம் தோணும் இவ்வளோ சிக்கனும் ஒரே நால்ல தெரியாது தான் தெரியாது அடுத்த நாளும் யூஸ் தேன்டாங்களான்ரது நமக்கு தெரியமாட்டேங்ககிது
அளவ வைக்கிறாங்க கம்மிய தான் வைக்கிறாங்க கொஞ்சமா தின்னேவுடனே உட்டுராங்க அடுத்த நாளைக்கு அடுத்து திட்டுனாங்க சில கடையில பே ரொம்ப நிறைய வைக்கிறாங்க அத எப்படி
தீருதுனே தெரியமாட்டேங்குது அதுதான் பயமா இருக்கு உம்
ஒரு செகண்டு் தான் ஆகுது அதுக்குள்ள எடுத்து இது பண்ணிடுறாங்க இதையுமே நம்ம வீட் இல்ல ஒன்னும் இல்ல இந்த சிக்ஸ்டி பைவ் பண்றோம்ல அது மாதிரி பண்ணி எடுத்து துச் அத வந்து நல்லா ஆ அந்த க திளுகு நல்லா இப்படி கொத்தி எடுத்துட்டு மயனசயு உள்ள போட்டு அதயு கொத்துனீங்னா திரும்பி இந்த முட்டகோஸ் கொஞ்சோ ஆட் பண்ணிக்கணு அதயு மூனதயு போட்டு கொத்துனீங்கனாலே வந்து துரு அந்த டேஸ்டு அதுக்கப்பறோ நீங்க வந்து சப்பாத்தியோ இல்ல மைதாலயோ வந்து எதோவொன்னு
செஞ்சு சாஸ் தடவிட்டு அப்பறோ மயோனச தடவிட்டு இந்த ஸ்டஃப் ஃபவச்சு உருட்டி குடுக்க க வேண்டிதா
அவளதா அவளதா வந்துட்டு எல்லாமே கொஞ்ச நம்ம வீட்ல செஞ்சு பழகிட்டு
ஆமா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அதே குடுத்துர்லா பாருங்க சொல்லப்போனா நாம பயந்து பயந்து சாப் குடுக்குறதுக்கு கண்டிப்பா கண்டிப் ப்பா
பர்கர்லே சில பேர் எப்டினா வந்துட்டு அதலே ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு வச்சு சாப்பிட்றாங்க அதுல அது பே அ அது இந்த கட்லட் மாரி வச்சு அப்றோ சில பேரு ஆஃப்பாயில் மாரி ரி உள்ள வச்சு அதயு சாப் பறாங்க எப்டி விருப்ப கும்மா அந்த மாரி சாப் போறாங்க வெறு பட்டர் மட் டும்போட்டு பட்ரோட வச்சு சாப்
உ உ அதா ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாரிதா சாப்பிட்றாங்க உ அவங்களுக்கு என்னன்ன உ சொல்லுங்க
அதா அந்த கட்லெட்டு அதே மாரிதா இருக் அப்ப அதுவு செஞ்சு குடுக்கலா வீட்ல கொஞ்ச கம்மியான ஒரு இதுதா வந்து போன்லெஸ் சிக் கன்னா சிக்கன் போன்லெஸ்ஸ வாங்கிட்டு நல்லா வந்து அதுவு உருளைக்கிழங்கு வேக வச்சிரணு
ஓ செரி
சிக்கனப்ப அ சிக் கனயு அல்ல வேகவச் டோம்னா ரெண்டு கிடைசிரு ரெண்டுத்தியு எல்லா வந்து கொஞ்ச லைட்டா அரச்சிட்டு கொற கொறப்பா அரச்சிட்டு அப்றோந்து வெங்காயோ கட் ப பண்ணி அதுல போட்டு அதயு மிக்ஸ் பண்ணிட்டு பச்ச முளகா
ம் ம்
வந்து கொஞ்சங் கர மசாலா மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மசுச்சு ம் எல்லாத் ம் மசுச்சுட்டு இந்த இதே மாரி பிரெட்டு தூளு என்ன பண்ணு அத வந்து ரவுண்டா தட் ட்டி பிரெட்டு தூளு முக்கிட்டு மைதால ஒரு முக்கு திரும்பி பிரெட்டு தூள்ள வெச்சுட்டு எண்ணெய்ல போட்டு பொறுச்சு எடுத் தோனச்சு சிக்கன் கட்லெட் அழகா ரெடியாயிரு சாஸ்சு வெச்சு சாப்டுருலா அதே வந்து வெஜ்ஜு சாப் அப்புறவங்கன்னு என்னன்னா பெருந்துஸ் எப்பயு அதா செய்வ பாருங்க மீல் மேக்கர் அ அத வேக வெச் ட்டு ஓகே அதுல வந்து எயிடு தியே இது போட்டுக்கலா பீட்ரூட்டு நல்லாருக்கு பீட்ரூட்டையு வேக வெச்சு ரெண்டுத்தையு அதே மாரி மசுச்சு வெங்காயோ பச்ச மொளகா இதெல்லாம் போட்டு அதையும் பண்ணி இதே மாரி டிப் பண்ணி பொறுச்சு எடுத்தோம்னா அது வந்து ட்டு வெஜ் கட்லெட்
ஆமா ஆமா அதா நமக்கு என்னென்ன தேவையோ அத மாரி செஞ்சுக்க வேண்டிதா கட்லெட்டுமே
ஆனா எல்லாமே ஒரே பராசஸ்ஸு இன்னங் கொஞ்சோ வேல ஆகு அவ்வளோதா வந்துட்டு வித்தியாசமே வந்துட்டு இந்த மாரி நறைய கட் லெட்லயு நறைய வகை இருக்கு இது வந்து கம்மி சிக்கன்னு மட்டன்னு
எதோ அந்த இது மாரி எடுத்து அதுல செஞ்சுக்குறாங்க இப்ப சிக்கன்னா சிக்கனு மட்டன்னா மட்டன்னு அது மாரி ஃபிஷ்ஷீ ஃபிஷ்ஷ செஞ்சு உதுத்துக்குறாங்க நல்லா இது பண்ணிக்க அதா மசுக்குறதுலதா அந்த ஸ்டஃப்பு அவ்வளோதா அத ரெடி பண்ணி கட் கட்லெட் மாரி இது பண்ட்டு டிப் பண்ணி போட்டுக்க வேண்டிதா
ம் ஆமா ஆமா அந்த மாரிதா வந்துட்டு இது மாரியே வந்து நெறைய ம் ஆ பர்கர்லயு நெறைய இருக்கு இந்த ஐட்டங்களு நெறைய இருக்கு அந்த மாரி வந்துட்டு நெறய ஆ பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுத்தா ஒரு இதா இருக்கு ஒரு ஈவி்னிங் ஒரு ரெண்டு கட்லட்டு பொரிச்சு குடுத்தோம்னா ஸ்நாக்ஸ் சாப்டுவாங்க அதே மாரி பர்கர் வச்சாலு சாப்ப என்ன கொஞ்சோ கட்லெட் கூட ஒரு வகையில சேக்கலா
ம்
ஏஹ அந் பர்க்கர்தா டெய்லி அந்த பண்ணு வந்து மைதா
ஆமா அதெல்லா கஷ்டம்தா ஆமா ஆமா ஆமா
த்தில வேண்ணா வச்சு குடுக்கலா அது வேண்ணா ஓகேவா இருக்கு ஆமா ஏன்னா மயோனஸு கடைல வாங்கி தரோ தியதா அவங்க நெறைய நாளு இது வச்சிருக்காங்க முட்டை நம்ப என்ன சொல்லுவோ ஒ ஒரு நாள் மட்டுந்தா யூஸ்
ம் ஆமா ஆமா ஆனா அதெல்லா நம்ப முடியாது
ம் ஆமா அது அதே மாரி பர்கர்லா வந்துட்டு இப்ப சின்ன கடைகள்லயு வர ஆரம்பிரு ச்சு அதுல எவ்ளோ சுத்தோ இருக்கோ என் ன ஏது எதுமே
அது கண்டிப்பாங்க நெறைய கடைங்கன்னாலே பயந்தா ஏன்னா உள்ளார எப்டி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது
ம் ஆமா தா அன்னக்கி ஒரு வீடியோல்லா அவ்ளோ ஒரு ட்ரம்ல மாவு கொட்டி வச்சிருக் அந்த மாரி கொட்டி வக்கிறாங்க இப்ப சிக்கன வந்துட்டு எடுத் து அந்த மாவுல வந்து அவ்ளோ மாவுலயு அந்த நாலு பீச போட்டு அப்டியே நல்லா போட்டு தடவுறா